ஹலோ ஆ கேக்கு தோழி உங்களுக்கு கேக்குதா
ஆ எனக்கு கேக்
சாப்ட்டீங்களா தோழி
ஆ இதுக்கு அப்பற தா நீங்க சாப்ட்டீங்களா
நானு சாப்பட்டே தோழி எந்த மாரி வர்க்குன் போய் டு னுச்சு
புரியில உங்களுது சொல்லுங்க
தோழி உங்களுக்கு எந்த மாரி ஒர்க் காலைல இருந்து போயிட்டு இருந்துச்சு
எங்க வீட்ல எப்டி சொல்றதுன்னா பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க புதுசா மறுபடியும் அதனால வந்து காலையிலல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நெறைய வேல நெறைய ஒர்க் கு போயிட்டு இருக்கு ஏன்னா ஒவ்வொ ரு இதுவா ஷிஃப்ட்டு பண்றது வீடுங்க இது பண்றது அப்டின்ட்டு நறைய ஒர்க்கு வந்து காலைலந்து போயிட்டு இருக்கு உங்குளுக்கு எப்டி போயிட்டு இருக் கு என்ன மாரி ஒர்க்லா போயிட்டு இருக்கு
தோழி காலைலருந்து இந்த பாப்பாங்கள பாத்துக்குறது அப்றோ வீட்ல சின்ன சின்ன ஒர்க் அந்த சமைக்கிறது வீடு கூட்றது வாசல் கூட்றது அப்டியே போயிட்டு இருக்கு தோழி
புரியுது புரியுது இதே தா வந்து பாத்தீங்கன்னா நெறைய பேருக்கு ஒர்க்கு போயிட்டு இருக்கு போல உங்குளுக்கு வந்து இந்த கொழந்தைங்கள பாத்துக்குறது கஷ்டமா இருக்கா இல்ல வந்து ஏன்னா நறைய பேர் நா பாத் துருக்கே என்னுடைய அக்காங்களா வந்து பாத்தீங்கன்னா கொழந்த பின்னாடியே ஓடிட்டு இருப்பாங்க அவுங்களா கேக்கவே மாட்டாங்களா அது நெறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு
கண்டிப்பா தோழி நானுமே எ பிள்ளைங்க பின்னாடி சுத்திக்கிட்டே தா தோழி இருக்கணு ஒரு சாப்பாடு ஊட்டவு சுத்தணு சும்மாவு சுத்தணு சுத்திட்டே தா இருக்கணு ஏனா ஒரு எடத்துல நிக்காது காலு
அது என்னமோ சரிதா ஏனா கொழந்தைங்களா ஆனாலே இப்டித் தானே இருக்குது எல்லாமே அவங்களு வந்து கொழந்தைங்கள கொற சொல்ல முடியாது இல்லியா
ஆமா தோழி அதேமாரி தூங்கவே மாட்டாங்க சுத்தமா அந்த நைட் டைம்லா ஃப்ரீயா இருக்கலா நம்ம பாட்டுக்கு அந்த எட்டு மணிக்கு மேல இங்க ஸ்டார்ட்டிங் கால்ல இருந்து பாத்தீங்கனா ஆறு மணில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அவுங்க வேலைய கொஞ்சோ சின்ன துக்கோகூட வராது நம்ம எப்படா தூங்கலான் நனைப்போ
கரெக்ட்டு கரெக்ட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து எல்லாரோட பேரண்ட்ஸ்ஸோட கவலையு இதுதா போல
கண்டிப்பா தோழி அதேமாரி அவுங்குளுக்கு தேவையான ஃபுட்டு பண்றது ஆ கொஞ்சோ கொஞ்சோ கேப்லதா இந்த ஒர்க்குலா பண்ணிக்கிறது அந்த பொட்டேட்டோ அப்றமேட்டு இந்த கேரட்டு பீட்ரூட் இதெல்லா வேக வெச்சு மசிச்சு அதோட கொஞ்சோ சாப்பாடு மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு போட்டு குடிக்கறவே அந்த மாரிலா பண்ணிட்டுதா தோழி அப்டியே லைஃப் போய்ட்ருக்கு
உங்குளுக்குன்ட்டு என்ட்ட ஒரு கனவு இப்ப நைட்டு ஒர்க் வந்து இதெல்லா பண்ணணு அப்டின்ட்டு ஆச இருக் அப்டியா நீங்க வந்து உங்குளுக்கு என்ன
சொல்லுங்க தோழி தோழி எனக்கு வந்து அதிகமா பாத்தீங்கனா எ பிள்ளைங்கள வந்து நா இப்டியே வளர்க்கணுனு ஆச இருக்கு தோழி அதேமாரி இப்ப வீடு கொஞ்சோ வேல போய்ட்ருக்கு அத்னால வீட்டு வேல மட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்கைலயே நம்ம ஒர்க் க்கா அந்த வீட்டு வேலயெல்லா முடிச்சாதா கொஞ்சோ ஓரளவு பெருசா ச்சுன் வெச்சுக்கோங்க காலேஜ் ஃபீஸு டென்த்து டென்த்துலருந்து டுவெல்த்துலருந்து எல்லாமே இப்பயே தனியார்லதா படிக்கிறாங்க வர்ஷத்துக்கே இருவத்தஞ்சாய்ரோ ஆகுது அப்டின்னைல வந்து இன்னு போக போக யூ கே ஜிகே அவ்ளோ
ம் புரிது
எந்த லெவல்ல போய் நிக்கு தோழி அதே ரொம்ப பயமா இருக்கு தோழி என்ன சொல்றதுனே தெர்ல
செ கரெக்ட்டுதா உண்ம எனா தங்க வெலையு சேரி கொழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் வேலயு சேரி அதுக் ஈக்வலா வந்து போய்ட்டே இருக்கு இங்கெல்லா வந்து பாத்தீங்கன்னா நா முப்பத்தி மூணாயரூபா ஐம்பதாய்ரோ அறுவதாய்ரோ எல் கே ஜி யூ கே ஜிக்கே
ஒரு லட்சலா கேக்குறாங்க தோ இந்த இடமே அப்டி இருக்கு
நா வந்து சொல்ற ஒரு விஷ்யோந்தா கரெக்ட் ஆமா நான் கேக்குற ஒ நா வந்து நறைய பேர் கிட்ட கே எனக்கு கேக்குற ஒரு விஷ்யோ என்னனா எதுக்கு இவ்வளோ யு கே ஜி எல் கே ஜிக்குலா நீங்க செலவு படிக்க வெக்கிங்க அப்டின் நா கேப்ப அது வந்து சு என்னோட அம்மா அப்பா சொல்ற தென்னனா நீ படிக்கும்போதல்லா வந்து ப்ரைவேட் ஸ்கூலே வந்து கம்மியா இருந்தது ஆனா இப்ப வந் து அதுமாரி கடையாது டெர்ம் டெர்மா கட்டறது இருந்தாலு காசு வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்திரெண்டாய்ரோ அறுவதாய்ரோ வந்து போகுது அப்புலா சொல்லும்போது கொழந்தைங்க என்ன கத்துக்கறாங்கன்தா நம்ம வந்து ஸ்கூல்ல ஓ கே கொழந்தைங்களுக்கு நம்மதா இன்னு கொஞ்சோ கத்து தராமாரி இருக்கு
நம்ம நாளா பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சிருக்க நா எல்லா சொல்ல போனா எ பிள்ளைங்களுக்கு நானே சொல்லி் குடுக்கலா
ஆமா
வந்தூ வேஸ்ட்டு நா வந்து ஸ்டாட்டிங் யோசிக்கல தோழி ஆனா இப்ப ரொம்பவே யோசிக்கிறே
நா வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து நா எப்படி பிளான் பண்ரணோ உண்மையா வந்து இது வந்து மத்தவங்களுக் கேட்கதுக் கொஞ்ச இதுவாவா இருக்லா ஆனா என்ன பொறுத்த வரைக்கு என்னனா கொழந்தைங்க படிக்கிறது படிக்காம போறத்து ஆஷ் அ பேரண்ட்ஸா நம்ம கைல நெறைய விஷயங்கள் இருக்குன்ட்டு சொல்லுவாங்க அப்டி இருக்கம் பொழுது நீ எந்த ஸ்கூல் வேணா நீங்க சேருங்க நீங்க ஏனா சில பேர் நா கேள்விப்பட்ருக்க பிராண்டுக்காகவிஸ்ஸு சேப்பாங்க ஸ்கூல் ஏ கொழந்த இந்த ஸ் கூல் படிக்குதடா அப்டின்போது ஐயோ அதுவா பணக்கார படிக்ற ஸ்கூலே அப்டின்ட்டு அந்த வார்தைங்காக சேருவாங்க நெறைய பேரு ஆனா அந்த கொழந்தைங் பாத்தினா படிக்குங்ளா கேட்டா படிக்காது வீட்ல ஒக்கார வச் சி படிங்க அதுவே சொல்ற கொழந்தைங்க வந்து நல்லாவே படிக்குதுங்க
கண்டிப்பா தோழி
எனக் தெரிஞ்சி கல்வின்ற ஒரு விஷயத்த நம்மதா வந்து கொழந்தைகள்க் கழக பதிய வைக்கணூ அப்புட்ன் டு என்னோடைய இது பாருங்க உங்ளால வந்து முடியாதது எதுமே கெடையாது கஷ்டப்பட்டு நம்ம சேக்கணூன்ட் இது கெடையாது கல்வி எப்டி இருந்தாலு கல்விதா
கண்டிப்பா தோழி ஆனா வந்து நானா ஸ்டாட்டிங் நெனச்சதெல்லா என்னா தோழி நெனச்சனா பிள்ளைங்க போனா அந்தஸ் கூல்ல ஓரளவு இங்லீஷ் படிக்கூ அப்டின்தா நெனச்சி உள்ள உட்டே இப்ப போக போக அந்து ஸ்டார்ட் டிங் பத்தாயிரோதா இருந்துச்சு அத என்னமோ தெர்ல அந்த வருஷத்துலதா ஏறிருக்கு இருவத்தஞ்சாயிரோ போட்ருக்காங்க என்ன இவ்ளோ போட்ருக்கீங்க ஆர் டி ய ஓபன் பண்லானு பாத்தா ஃப்ரீ கே ஜி னா கூட ஓபன் பண்லா எல் கே ஜி முடிச்ட்டு இதுல வந்து ஓபன் பண்ண முடியாது இவங்க என்னா பண்ணிட்டாங்க பிரீ கே ஜி ல போட வேண்டிய பிள்ளைங்ளல்க போயி எல் கே ஜி ல போட்டுட்டாங்க எல் னாலே சுத்தமா என்ன பண்ண முடியாது அந்த ஆர் டி ஓப்பனே பண்ண முடியாது அப்டினைல நா கேக்லான்ருக்கே நான் நாளைக்கு டேரக்டா போயி இந்த மாரி எல் ஐயோ பி ஹெச் சுதா படிக்கணு பாப்பா நீங்க எல் கே ஜ் போட்டிங்க இப்ப எல் கே ஜ் போட்டதுனால என்னால அப்ளை பண்ணி வாங்க முடியல நீங்க எனக்கூ அமௌட்ட வந்து நீங்க கம்மி பண்றிங்ளா இல்ல நா வேற ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிக்கட்டுமா அப்டின்தா கேக்க போறே ம்லே இவ்ளோ அமௌண்ட் வந்து ஏத்துறாங்க
கண்டிப்பா நம்ளோட பர்மிஷன் இல்லாம வந்து எந்த ஒரு விஷ்யகு பண்ண கூடாது அது நம்ளோட இதுவா இருக்கணூ கொழந்தைங்க சின்னதா இருக்குன்னா ஆமா
ம் சொல்லுங்க தோழி
கொழந்த இப்ப சின்னதா இருக்குனா அதுக்கேத்த படிப்பு வந்து இது பண்ணு என்ன பொறுத்த வரைக்கூ இந்த யூ கே ஜி ப்ரி கே ஜி பஸ்ட் ஸ்டாண்ட அந்த பேரு ரேஞ்சிக்கீ இவ்ளோ காஸ் செலவு பண்ணி நின்ட்டு இருக்னுட்டு அவசியமே கெடையாது கல்வின்ற ஒரு விஷயத் து ஏ இவ்ளோ போட்றாங்க கண்டிப்பா இது வந்து யாருனா கேக்கணூ பிரைவேட்டான ஸ்கூல்லா இருந்தாலு சரீ ஒரூ எப்டி சொல்றதுனா இதுக்குன்ட்டு வ பணொ இவ்ளொதா கல்வின்ற ஒரு விஷயத்துக்கு அப்டின்ட்டு இருக்கணு இத வந்து அரசு தா வந்து எனக்கு தெரிஞ்சி இது பண்ணுன் நெனைக்கிறே
கண்டிப்பா தோழி ஆனா வந்து நா ஃபர்ஸ்ட் ஸ்டாடிங் என்ன நெனச்சன்னா எவ்ளோ செலவு பண்றோ வருஷத்துக்குன்ன ஒரு பத்தாயிர செலவு பண்ண மாட்டோமா எக்ஸ்ட்ரா ஒரு என்ன ஒரு ரெண்டாயிர ஆகு ஆ ஒரு பன்னெண்டாயிர செலவு பண்ண மாட்டோமா அப்படிதா நெனைச்ச ஆனா இப்ப போறப்போக்க பா ஆ இருவத்தஞ்சாயிரோ வருஷத்துக்கு இருவத்தஞ்சாயிரோ புக் ஃபீஸு வேன் ஃபீஸு எல்லா நம்ம தா கட்டியாவணு
புக் ஃபீஸ் ஸு வேன் பீஸு அதுக்கப்புறோ வந்து எக்ஸ்ட்ரா கரிகுலி ஆக்டிவிட்டிஸ் ஃபீஸ்னு கேப்பாங்க நெக்ஸ்டு பெஷல் கிளாஸ்ன் டு ஃபீஸ் கேப்பானுங்க அன்வல் டே கிராஜுவேஷன்டேகின்டு தனிய ஃபீஸ் கேப்பாங்க கிட்டத்தட்ட நீங்க
அந்த ஸ்கூல்ல ஆண்டு விழா வச்சிருந்தாங்க இந்த ஸ்கூல் முடியற டைம்ல அதா ஃபஸ்ட் டைமு சமச்சாங்ளாமா அதுக்கு ரெண்டாயி ரூபா கேட்டாங்க ஒவ்வொரு வீட்லயு நா சொன்ன ஸ்டர் கட்ட முடியாது சிஸ்ட நீங்க வந்து ஆண்டு விழா வ கிறிங்கனா அதுக்கு நாங்க பொறுப்புல்ல சிஸ்ட எங்ளோட ஃபீஸ்லயே அதெல்லா நீங்க எடுத்துக்லால்ல எவ்ளோவுதா ஸ்ட ஃபீஸ் கட்ட முடியு இடயில வேற காஸ் வாங்கிக்கிட்டே இருக்காங்க ஐநூறு ஆ
புயுது
ஆயிரனு வாங்க என்ன கணக்கு சிஸ்ட அப்படின் சொல்லி கேட்டா நல்லா கடைல போயி எடுத்தா கூட அந்த அந்த இது வராது சொல்லப்போனா ஆனா இவ்ளோ குவாலிட்டியானா சின்ன புள்ள அ நம்ம கடையில த சம்னா ஒரு ஆயிரூபா வருமா எதுக்கு ஆயிரத்து ஐநூரூவா நம்ம தரணு ஒரு டிரெஸ்ஸ எடுத்து எடுத்து நம்ம தைச்சனு வச்சுக்கோங்க கரெக்டா ஒரு ஆயருவா வரு
ஆமா
நாங்க ஆயி
எனக்கு இதெல்லா வந்து நறி பேரோட இது கிட்ட கேட்கும் பொழுது உண்மைய நெறைய பேர் நீங்க சொல்றாப்பல வந்து நெறை த்தரு கேக்குறக்கா என்னோடைய சித் த்தி பசங்குக்ளா வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்கூலு அவங்களுக்கு வந்து ஜாப்பனீஸ் ஸ்கூலு அப்டி இருக்கும்பொழுது அவுங்களுக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு மட்டுமே ஒன்றை ஒன்னே முக்கால் லட்சம் கட்டுவாங்க
கண்டிப்பா தோழி
அப்டி இருக்கும்பொழுதெல்லா கேட்கும்போது படிக்கிறீங்களா அப்டி கேக்குபோது அவுங்களுக்கு மொத்த எத்தன சப்ஜெக்ட் கேட்டீங்கன்னா பதினஞ் பன்னெண்டோ பதிமூணு சப்ஜெக்டு
சரிங்க தோழி
இதலா கேக்கும்பொழுது நா அழகா வந்து இதெல்லா ப இந்த காச நா செலவழிக்கிறது ஒரு தங்கத்தயோ இல்ல கொழந்தைங்களுக்கு இன்னு கொஞ்சோ காலேஜ் படிக்கிறதுக்கு எதா ஃபியூச்சருக்கோ அது நா செலவிட்டு போயிடுவே கவர்மெண்ட் ஸ்கூல் எதுக்கு இருக்கு அங்கயே கல்வி தரமா இருக்கு அப்டிதா எனக்கு தோண ஆரம்பிக்குது இது இது ஏனா வந்து நா இதெல்லா வந்து நீங்க சொல்ற மாரி நெறய பேர் சொல்றாங்க என்னோட தம்பி இப்ப நைன்த் ஸ் தேர்டு படிக்கறா என்னோட சொந்த தம்பி அவனுக்கு வந்து பாத்தீங்ன்னா நா நாப்பத்த நாப்பத்தி ரெண்டாயிரூவா நாப்பத்தி மூணாயிரூபா பத்தாதுக்கு ப எக்ஸாம் ஃபீஸ் அதெல்லா தனி அதெல்லா சேக்கவே இல்ல அவளோ சமாலுக்கு எதுக்கு இவ்ளோ காசு அப்டிதா தோணுது பாருங்க கேளுங்க கண்டிப்பா வந்து இது வந்து ரொம்பவே தவறான ஒரு விஷயம்
அ அ பத்தாயிருனா ஓகே இந்த வருஷோ ஃபுல்லாக்கா படிக்கட்டு அடுத்த வருஷோலா நாங்க கெவர்மெண்ட்ல தா ஜாயின் பண்லான்ருக்கோ தோழி ஏனா வந்து பாப்பாவுக்கு அதுக்கான ஏஜு வந்துரு அப்டினேல வந்து நானு க கெவர்மெண்ட்லதா ஜாயின் பண்ண போற ஏனா இப்
அந்த காச நீங்க சேத் து வைங்க சேத்து வெச்சு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லயோ இல்ல வேற எதோ ஒரு விஷயத்துலயோ சேத்து வெச்சு கொழந்தைக்கு நக சி எதனா சம்திங் எத்து ஃபியூச்சருக்கு சேத்துவைங்க கல்வின்றது நீங்க ஒரு கிராஜுவேட்டடு நீங்களே சொல்லி தர்லா
கண்டிப்பா தோழி ஆனா நா தா ஆனா புடிவா என்னோட புடிவாத்துல தா தோழி நாங்க ஜாயின் பண்ணோ ச எங்க வீட்டுக்கார்ல்லா வேணானுதா சொன்னாரு ஆனா வந்து நான்தா ஆ இல்ல பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களு இந்த சைடு அங்கதா போறாங்களா நம்ம பிள்ளைங்க மட்டு போல்னா நல்லா இருக்காது அப்டின்ற மாரி யோசிச்ச ஆனா வந்து இப்ப எப்டி யோசிக்கிறன்னா அந்த அளவுக்குல்லா நம்ம ஒர்த்து கெடையாது ஏனா நம்ம வீட்டுக்கார் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு எப்டியு முப்பதாயிரோ சம்பாதிக்கறாரு தோழி ஆனா இப்ப இருக்கிற ஜன்ரேஷன்ல வந்து முப்பதாயிரோ ஈஸியா செலவு பண்ட்டு போலா
ஆமா இப்ப நம்ம வந்து மண்மறி தொடர்ந்து பேசுவோ ஏனா இப்ப வந்து இது கட் ஆயிச்சுன்னா அவள்தா அது இதுவாகாது நா வந்து அப்டியே தொடர்ந்து பேசுவோ நெக்ஸ்ட்டு கால் நன்றிங்க
ஆ நன்றி தோழி